ஹலோ
கேக்குதா பிரியா ஆ கேக்குது அப்பாக் ஆ நீ என்ன கொலுசா போட்ருக்க
யாரு
ஆ
யாரு
நீந்தா
அ போட்டுருப்பன்ல
ஓ ஆ ஆமா ஓ நீ போட்ருப்பியோ நீ நடக்குறியா ஜல்லு ஜல்லுன்னு சவுண்ட் கேக்குது நீ அப்பப்ப
ஆ நடந்துட்டே பேசுனே கேட்டுச்சா
ஆமா ம் எப்பல்லந்தே கேட்டுட்டுதா இருக்கு ஜல்லு ஜல்லுன்னு
இப்ப இப்ப கேக்குதா ஆ அப்பத நடந்துட்டே பேசுனே அதென்ன கொலு சவுண்டுமா கேக்குது ஆ
பாப்பா மெதுவா நட கொலு சவுண்டு கேட்காம
அ எ கொலுசே மெதுவாதா சவுண்டு கேக்கு அப்படியா கேக்குதுன் தெர்ல எனக்கு
கேக்குது ஒரு வேள சுத்தி அமைதியா இருக்குறதுனால கேக்குதோ என்னவோ
ஆ கரண்ட் போயிடுச்சு வீடே அமே தியாதா இக்கு ஆ இருக்காங்க
ம் என்ன பண்ணாங்க சாப்டாங்களா என்ன சாப்பாடு ஒங்க வீட்ல
சாப்பாடு சாதோ கொண்டக்கல்ல கொழம்பு வெண்டிக்கா வஞ்சனம்
கொண்டகட்ல கொழம்பு இன்னிக்கு வெச்சிருக்காங்க நாளைக்கு வைக்கலையா
ஆஹ நேத்து நேத்து சாம்பார் எங்க வீட்ல அதனால இன்னைக்கு கொண்டகல்ல கொழம்பு
ம் நேத்தெங்க வீட்லம் ம் நேத்து எங்க வீட்ல வந்து என்ன பண்ணாங்க லெமன் ரைஸ் பண்ணாங்கன் நெனைக்கிறேன்
ஆ ம் அப்றோ
இன்னிக்கு சாம்பார் அப்பறொ என்னது
ம்
ஒங்க ஊருக்கு பஸ் வருமா காலேஜு பஸ்
காலேஜ் பஸ்ஸா ஆ வருது
ம்
அம்மா பாத்தேன்ஞ் சொன்னாங்க ஆனா நா நா
ம்
எங்க பாட்டி ஊர்ல இருக்கம் போது நா கே ஒரு ஒம்போது மணி போல பாத்தேன் அங்கதா வரும் பஸ்ஸு ஆனா அன்னைக்கு வரவே இல்ல நா உன் காலேஜ் திறக்கலன்னே நெனைச்சிட்ருந்தேன் ஆனா மேம் வந்து உள்ள குரூப்ல மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க அப்ப நந்தினி கூட இந்த மாரி ஃபங்க்ஷன்லா வச்சிருக்காங்கன்னு சொல்லி வீடியோ அனுப்புனால
ஆமா
பஸ்ஸு எப்புடி ஆனா வருது ஊருக்கு எங்க ஊருக்கு அந்த உன்னோரு பொண்ணு இருக்காளே இப்போ தேர்ட் இயர் படிக்கிறால அதனால வரு
ம் அப்ப மார்க் சீட் வாங்கனா நீ வருவல்ல
ஆ பஸ்லேயே வந்துர்லா
ம்
வந்துட்டு நம்ம திருப்பி அதே பஸ்லயே வருவோமா இல்ல நம்ம முன்னாடி
டீப்பீம் இல்ல முன்னாடியேதா கெளம்புவோம் நம் எப்படியும் ஒரு பிளான போட்டுருப்பாங்க இந்த அறுப்பு கோட்டைக்கு வந்து ஏதாச்சு சாப்ட்டு போலாம் அந்த மாரி
ஆ மார்க்ஸீட் எப் ப்ப வரு ஒண்ணு வந்துரு ஜூலை மாசம் வந்துருன் சொன்னாங்க
எந்த மேம்மு
ஆ ஸ்ரீவித்யா மேம் தா சொன்ன மாரி இருந்துச்சு
அப்படியா தெர்லயே
அன்னைக்குக் ஆமா அதுக்கு வேற கால் பண்ணிட்டு சொல்லிட்ருந்தாங்க என்ன பண்ற அப்ப நீ கேட்டயா செஞ்சயா அப்டின் சொல் டாங்க அன்னைக்கு ஒரு நாளு அதுக்கப்புறொதா ஏ இந்த வீடியோகாக தா பேசிட்டு இருந்தா இப்டியெல்லா சொன்னாகன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டங்க ஃபோன் போட்டு என்ன பண்ற கம்பெனில போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிய அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறோ நா இல்ல மேம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னே அவங்க ப்ராஜெக்ட் சொல்லவு நம்ம பைனல் இயர் பண்றோம்ல அந்த மாதிரி பண்ணி வச்சி சிக்கிட்டு இர்க்கே போல நினைச்சிருக்காங்க போல
ம்
எவ்ளோ ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குற அப்படின்னாங்க நா அதெல்லா நா பண்ணலா மேம் நம்ம ஜூனியருக்கா
ம்
நம்ம ஜூனியர் காசு குடுத்துட்டு நம்மட்ட வாங்க மாட்டாங்கே என்ன இந்த அக்கா சும்மா பண்ணிட்டு நம்மட்ட காசு குடுத்து கேக்குறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க
அத நம்ம சொன்னா நம்மளே பண்ணிடலாம்ல இந்த அக்கா காசு கேக்குறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க
ம் நம்ம ஓசியா கொடுத்தா வாங்கிப்பாங்க
அதா ஓசியா கொடுத்தா வாங்கிப்பாங்க காசுக்குன்னு சொன்னோம்னா ஏன் அவங்க ஃப்ரீயா நம்மகிட்ட புக் கூடாதா எதுக் அந்த நினப்பீங்க மேம் அப்படி கேட்டாங்க நா வந்துட்டு இல்ல மேம் அந்த ப்ராஜெக்ட் இல்ல மேம் ரியல் டைம் ப்ராஜெக்ட் தான் மேம் பண்றேன் அப்படின்னு அப்படியா செரி செரி சொன்னாங்க ஆ நீ ஒரு ப்ராஜெக்ட்க்கு இவ்வளவு காசு நீ இப்போ நீ போ அப்படின்னாங்க அது எப்போ னா
பண்ண ப்ராஜெக்டே காசு கொடுக்க மாட்டறாங்க இதுல நாம என்னையு செட் பண்றது
ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நா வந்துட்டு சரி சரின்னு சொன்னே அப்புறோ அவங்க ஜூனியர்ஸ்ற நீங்க ப்ராஜெக்ட் டரை பண்ற மாதிரிதா உங்க ஜூனியரையு ப்ராஜெக்டக்கு ட்ரை பண்ண சொல்லிருக்கோ
ம்
ஆ ஏதாச்சு ஹெல்ப்னா பண்ணுங்க அப்படின்னாங்க யாராச்சு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கேட்டா நா உனைய சொல்றே அப்படின்னாங்க என்னிய வந்து சொல்லிகொடுக்க வேணா சொல்லுவாங்க காசுக்கு யாராச்சு வாங்குவாய்ங்களா நம்மகிட்ட
அதானே நம்ம யாருனே தெரியாம இருந்தா கூட வாங்குவாங்க
ஆமா அது தெரிஞ்சுட்டா அவங்க பண்ண பராஜக்ட் தானே ஓசையா குடுத்தா என்ன அப்படின்னு நினைப்பாங்க இப்ப நம்மளே நம்ம ஒரு நா ஒண்ணு நீ ஒண்ணு சாஜி ஒண்ணு இந்த மாதிரி நம்மளே ஒரு அஞ்சு நாலு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோ நாலு அஞ்சு ஆர்த்தி வச்சிருக்கா அஞ்சு ப்ராஜெக்ட் காசு கேட்டா கொடுக்கலா அவங்க அவங்க கா நம்ம கொடுக்கலா ஆனா அவங்க காசுக்கு வாங்க மாட்டாய்ங்களே டாக்குமெண்டு இருக்கு அவங்க நேம் மட்டு மாத்திட்டாலே போது அப்படியே வச்சிரு ஆனா ஃப்ரீயா குடு வாங்குவாய்ங்க
ம் வாங்கிப்பாங்க அதால கண்டிப்பா
ம் மேம் அப்படி சொன்னாங்க அதனா குரூப்லயு போட்டிருக்காங்க பார்றே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஆ அகாங்க
இது மது மெசேஜ் பண்ணா எனக்கு
ஆ
செகண்ட் இயர் மது இருக்கால இப்ப தேடியர் அவ மெசேஜ் பண்ணா ஆ அ நீ பண்ண ப்ராஜெக்ட்டோட டாக்குமெண்ட் இருக்கா இருந்தா அனுப் வுடுண்ணா
அவ ப்ராஜட்ட முடிச்சுட்டா முடிச்சு இப்ப டாக்குமெண்ட் கேக்குறா
ஆ தெரியல அது முடிச்டாலான் தெர்ல
ஆ அப்டிதா இருக்கு முடிச் ம்
அப்பற ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எலா என்ன யூஸ் பண்ணீங்கன் கேட்டா
ஆ
சொன்ன அப்பற அந்த டாக்குமெண்ட் வந்து என்னதல சும்மாவே ஸ்டோரேஜ் ரொம்பக் கம்மியா இருக்கா நா டெலிட் பண்ணிட்ட நந்தினிட்ட இருக் உ நானு கேட்டு அனுப்புற அப்டின் சொன்ன அப்புற அனுப்புவே இல்ல நானு
ஆ என்ட இதுவரைக்கு யாரு மெசே மேசேஜ் பண்ணி கேக்கல
லாஸ்ட் மினிட்ல கேப்பாங்க பாரு
என்ன பண்ணீங்கன் கேள்
ம்
அந்த பொண்ணுக்கு பிபிடி ரெடி பண்ண சொன்ன பிபிடி ரெடி பண்ண சொன்னா பண்ண அதுக்கப்பற திருப்பி எனக்கு எல்லாமே டிசைனே ஃபுல்லா மாத்தணுகா அப்படினா அப்ப தா நானு டிசைனே ஃபுல்லா மாத்தணுனா நம்ம ஒரு டெம்ப்ளேட் எடுத்து அத மாடிஃபை பண்ணி அது லேட் ஆகுல அப்டின் சொல்லிட்டு இல்ல நீ பண்ணு எனக் கொஞ்ச ஒர்க் இருக்குன் சொல்லிட்ட அதுக்கப்பற போயட்டுல்லா வந்தால ஒரு வார்த்த கூட சொல்லல இந்த மாரி வின் பண்ணிட்டகா அண்ண அந்த மாரி ஒரு வார்த்த கூட சொல்லல அப்ப நம்ம பண்ணி குடுத்து என்ன அவ ஆ இவளுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பி விட்டா இதுல எல்லா மாத்தணுகா மாத்திதாங்க அப்படின்னா நா எனக் போ பத்துட்டு ஒருக்கு இருந்தது இருக்க தக்குன சேரி கேக்குறால ஹெல்ப் கேட்டுட்டா சொல்லிட்டு பண்ணிட்டே பண்ணி அனுப்ச்சு வச்சிட்டே அனுப்ச்சு வச்சதுக்கு அப்புற மேம் வந்து டிசைனே மாத்து அப்டின் சொல்லிட்டாங்க போல திருப்பி வந்து எ கிட்ட எக்கா ஃபுல்லாமே மாத்த சொல்டாங்க மேமு அப்டினா அப்ப அது ஒர்க்கு அவளோட ஒர்க் க்கு தான அலைன்மெண்ட் வேணா நம்ம கரெக்டா இருக்கா செய்ரா கொஞ்ச பாத்து அலைன்மென்ட் பண்ண முடியு என்ட்டயிரதையு பண் னனுனா நம்ம எப்படி பண்ண அப்டின் சொல்லி தா இல்ல நீ பண்ணு பண்ணிட்டு என்கிட்ட சொல்லு லாஸ்ட்ல நா அலைமெண்ட் எலா உனக்கு சரிபாத்து குடுக்குறே அப்டின்னே அடுத்த ஆளையே காண அவ நானு கேக்கல
ம் சரி இருக்கட்டு
ஆமா ஹலோ மேம் தா எல்லாருக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க
ஆமா நா கூட அன்னைக்கி குரூப்பி மெசேஜ் பண்ணத பாத்துட்டு ஃபஸ்ட்டு குரூப்ல மெசேஜ் பண்ணாங்கன்னே தெரியல
ஆ
எனக்கு தா மெசேஜ்
நானு அப்ப ஹாயலா கொடுக்கவு நா என்னதா பண்டாங்கன்னு நானு வந்து பக்கமே போகவே இல்ல மறுநாள் காலைல பத்தா குரூப்ல இருந்தது
உ நானு அப்பத நினைச்சே
ம்ம் உஹ
ப்ல மெசேஜ் பண்ணா கூட ஏதோ நம்ம பாத்துட்டு சும்மா இக்னோர் பண்ணிடலா தனியெல்லா மெசேஜ் பண்ணா ஒன்னு பண்ண முடியாது
ஆமா யார் சொன்னா நம்பரே இல்ல போல மேக்கு என்கிட்ட இப்ப எதுவுமே பேசுறது இல்ல ன்னா யார் கிட்டயாச்சு சீகாயத்தி அவுங்க கிட்ட சொல் ஆ உ நந்தினி எக்ஸாமுக்கு லா படிக்கிறாளா
பண்ணி கிளிக்கிற மாதிரி அவ எங்க போனைதா பாக்குறா ஒன்னு படிக்க மாட்றா
உ டிஎன்பிசிக்கு ஞாற் ஞாட்டு கெழம போறாலா
ஆஹஹா படிக்கிறவீட்ல இருந்து தா
சேரி சேரி இல்ல முந்தி போவல கிளாஸ்க்கு விருதுனகருக்கு அத
ஆமா இப்ப தனியா ல போனு முதல்ல ஒரு அக்கா கூட வந்தாங்க ஆ இப்ப எங்கயு போல வீட்டுல இருந்து படிச்சிட்டு இருக்கா
சேரி சேரி
உ உங்க வீட்ல என்ன சொன்னாங்க
எங்க வீட்ல எங்க அப்பாதா வேலைக்கு போனு அந்த மாதிரி சொல்றாரு எங்கயாச்சு போணு ஆனா வேலைக்கு வீட்ல இருந்தா சும்மா இருக்கேன்னு நினைச்சுப்பாங்க
ஆமா இப்ப நானு ப்டி வேலல்லா ஸ்டாட்டிங்ல வந்துட்டு நா சொன்னேல்ல வீடியோ தா போனே ஆனா அப்றோ வந்து சோசியல் மீடியா மேனேஜர் அந்த மாதிரி போயிட்ட அப்டின்ட்டு
ஆமா
அப்றோ இருந்துட்டு அதுக்கான வேலை பண்ணிட்டு இருந்தே கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரோ ரெண்டு வாரோ இருக்கும ரெண்டு வாரத்துக்கு அப்றோ பாத்தா வீடியோ எடி னை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க
ஆ
பண்றே பண்றே ஆத்தாடி எவ்வளவு நேரோ பண்றேன்னு தெரியுமா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணுது இது சொல்லிகிட்டே இருக்காங்க படி அப்டியே மண்டல்லாம் சூடு ஆயிடுச்சு
மாத்திகிட்டே இருக்க சொல்றாங்களா
இல்ல அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க உடனே உடனே ஆ ஆமா ரெண்டு பேரு ஆமா இன்டர்ன்ஷிப் தானே பண்றே நானு கம்மிதா ஒரு ஒரு ஃபைவ் தௌஸண்ட் குடுக்குறேனாங்க அதுக்கப் நானு ஸ்டாடிங்ல வந்து அவுங்க ஃபோன் பண்ணப்ப ஒரு மாரி பதட்டமா இருந்ச்சு அ இப்ப இன்டர்வியூ காலே வந்ச்சுனா நமக்கு எப்டி இருக்கு பதட்டமா தான இரு
ஆமா ஆ
ஆ என்ன பேசுனே தெரியாம அவங்க ஓகேவானு கேட்டோனே நா ஓகேனு சொல்ட்டே அவங்க திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவ ஓகேவா ஓகேவானு கேட் டாங்க நானு சரி ஓகே அப்டின் சொல்ட்டே பதட்டத்துல நானு கம்மியா ஒரு நாளக்கி ஒரு வீடியோ அந்த மாரி கம்மியா வேல இருக்குன் நெனச்